ஹலோ ஹலோ
ஹலோ எப்டி இருக் க்கிங்கா ஹலோ
நல்லா இருக்குங்கமா நீ நல்லா இருக்குங் நல்லா இருக்கிங்ளா
ஆஹ் நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நாங்க இப்பான் சாப்பாடு செய் போறோங்க சமையல் இப்போ தான் இப்போ ஆஹ் சாப்பாடு தமிழ் இன்னைக்கு வெஜ்ஜ் தான் நான்வெஜ் எல்லாம் இது இன்னைக்கு வெறும் சாதோம்
ஏ சாதம் சாம்பாரு பொரியலு நாங்களுமே சனிக்கெழமல்ல
நான் சனிக்கிழமல்லாம் நாான்வெஜ் எல்லாம் சாப்பிடறது இல்ல வெறு வெஜ் தான்
அ நாங்களும் சனிக்கிழமை வெஜ்ஜு தான்
அ ஆமா ஆமா ஆ நைட்டுக்கு எதனா சப்பாத்தி அது மாரி செய்யனும் ஆ ம்
நைட்டுக்கு தோச மாவு இருக்கு
ஆ ஆ தோச சரி
தோசமா மாவு இருக்கு இல்லன்னா இல்லன்னா உப்
அ ஆ நா தான் அதான் சொல்றோம் உப்புமா செஞ்சிடலாமா தோசை செஞ்சிடலாமா நேத்து சாதம் எல்லாம யாரும் வேணான்றாங்க மத்திய நைட்டு
ஆமா சாதம் எல்லா யாரும் சாப்படறது இல்ல
ஏ ஸ்வீட் எதுவும் செய்றதுல்லயாபா
ஸ்வீட் வந்து நாங்க இன்னைக்கு வந்து ராகி இருக் குல ராகி சேமியா
ம் நான் ஒப்பிட்டு செய்யலனு ஒப்பிட்டு சரிமா ஒப்பிட்டு செய்யலனுக்கிறேன்
ஒப்புட்டு செய்றீங்களா
ஆ ஒப்புட்டுலாம் நல்லா செய்வேன் ஃபேமஸ் ஒப்புட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிலோ ஒப்புட்டு செஞ்சுருவேன் நானு அம்பது ஒப்புட்டு
ஆ அவ்ளோ செய்வீங்களா
ஆ ஆ இங்க செய்றதெல்லா இங்கோடு விக்கிறாங்க நானே செஞ்சா பிடிக்கும் எனக்கு
இல்ல தேங்காய் ஒப்பட்ட செய்வீங்களா இல்ல வந்து பருப்பு தேங்காய் செய்வீங்களா பருப்பு போட்டு செய்வீங்களா
பருப்பு துவரம் பருப்பு செய்வோம கடலை பருப்பு செய்வேன் தேங்காய் போட்டு செய்வேன் அதுலா சூப்பரா செய்வான் நா தேங்கா ஒப்புட்டு ஒரு ஒப்புட்டு மட்டும் ஃபேமஸ் நா
ஒப்புட்டு பேமஸ் ஒப்புட்டுனா அப்றோ உங்க ஒரு வீட்ல ஒரு பங்க்ஷன் ஒப்புட்டுனா நீங்க
ஆமா எல்லாரும் என்கிட்ட தா கேட்கும் நா தா எல்லாருக்கு செஞ்சு குடுக்குவன் கேட்டாங்களா இந்த அ லட்சுமி பண்டிகை ஓ முறு சே சூப்பரா முறுக் செய்வன் நிப்படி செய்வன் பாயசம் செய்வன் அதெல்லா செய்வங்கோ ஸ்வீட்டெல்லா அதிரசம் செய்வேன் சூப்பரா நானே மாவு அரச்சிண்டு வந்துட்டு மே போய் அரி கழிவு வந்துட்டு மா அதுக்கு கல்லை கொஞ்சம் உழுது கொஞ்சம் உழுத்து பருப்பு வறுத்துட்டு அது மொளகா உப்பு இது இவரு மா்தான் போ அ மா மிஷ அ எண்ண் காய வச்சு ஊ சுட்டு ஒரு ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்ட் எள்ளு கொஞ்சம் போடுவோம் ஓமம் கொஞ்சம் போடும் ம் கொஞ்சம்
ஓமா எல்ல கேக்குது கேக்குது சொல்லுங்க நல்லாவே கேக்குது நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா
ந பேசுறது உங்க கேக்குதா ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரட்டுமா எனக்கு செஞ்சு தருவீங்களா
அஐயோ என்ன வேணும் வாங்க நல்லல்லா அது மாதிரி எல்லாம் சீக்க சீரம்ஞ்சு நிமிசம் செஞ்சருவான்
அஞ்சு நிமிஷம் சூப்பர் ஆன நம்ம என்னதான் வந்து கடில வாங்கறது இருந்தாலும் வீட்டுல செய்யற
எனக்கு கடையையில் எதுவுமே ப புடிக்க ப புடிக்காது நான் கடையிலே என்னன்னா பழம்ங்காம் அதான் வாங்கி சாப்பிடுரோ தவர இது வீட்டுல தான் நா எல்லாம் வீட்டுலான் எல்லாமே செய்வங்க
செய்வீங்க இந்த எண்ணல்லாம் எந்த அத என்ன யூஸ் பண்ணுவீங்க ரீஃபைன்ண்ட் ஆயிலா
சன்ஃளோரு கலக்காய் என்ண்ணெ கலக்காய் எண்ணய இது சாப்பாடு செய்துக்கெல்லாம் சன்ஃளோரு செய்வங்கஹ இது கலக்காய் எண்ணனய தோசைக்கு
கடல் என்ன கடல் என்ன வந்து ஸ்வீட்டுக்குயூஸ்
அதெல்லாம் ஸ்மெல் வந்து பண்றதுல அதெல்லாம் அ அது பசங்க தோசை அதமா அது கலக்காயனம் வந்து நான் துவாசி மத்தான் போடுவங்க பசங்களுக்கு இப்ப இதெல்லாம் சக போட்டுக்கோங்க நாங்க பலகாரத்துக்கல்லாம் ஆஹ் அத நாங்க போறதாஸ்தி ஆமா எல்லாம் பொங்காது அந்த என்னெய் எல்லாம் இது கலக்காஎன்னெய் வந்து ஸ்மெல் வரும் அதுக்கல சேஞ்ச ஆ கொஞ்சம் வாசனே வரும்
ஆஹ்
வந்து இதே போட்டுக்கிறது அ சன் பிளர் போட்டுக்கரது ஜாஸ்தி நாங்க
சன்ஃப்ளரே போட்டுப்பே
ஆஹ் இந்த தோசைக்கு மத்தும் பசங்க தோசைக்கு மத்தும்தான் கலக்காயின போடுணும் நானா
சே தோசைக்கு மட்டும் தான்
மசால் தோச சூப்பரா செய்வே மசால் தோசை சேஞ்ஜம் இன்னொன்னு இன்னொன்னு சாப்பிடுவ ஒன்னு சாப்பிட்டா நீங்க மூணு கேக்குவிங்க ஆமா மொர மொர மொரம் அப்படியே புட்டாக்க அப்படியே மொர மொரம் பசு ஒன்னு தும் ரெண்டா தும் மசால் தோசை ரொம்ப நல்லா இருக்கும்
ஆஹ் சரி இந்த சமையலுக்கு வந்து பாத்தீ நா கடல எண்ணெய் யூஸ் பண்றது நல்லதா இல்ல வந்து சன்ப்ஃளவர் எண்ணெய் யூஸ் பண்றது நல்லதா
அது செஞ்ச அத சாப்புட்டு போய் பண்ணலாம் இது பலகாரத்துக்கு வந்து அதுதான்நல்லா அது பொங்கி வராது நம்மளுக்கா நல்லா வரும் அதிர்சமாம் நல்லா செய்யற அதல முறுக்கு செய்யலாம் நல்லா அதல்லாம் நல்லா வருக்கும் இது பொங்கும் கொஞ்சம் அது கலக்கா வாசனையா வரும்ன்றது எனக்கு கொஞ்சம் அது இத ஆகுது
சரி இப்ப அந்த மீந்த எண்ணெய என்ன பண்ணுவீங்க அந்த கள்ளக்கொட்ட மீந்த எண்ண இருக்கும் இல்லையா அது என்ன பண்ணுவீங்க
எந்தெண்ண
இப்ப பலகார சுட்ட என்ன
அது யூஸ் பண்ணறங்க சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவங்க வேஸ்ட் பண்ணமாட்டாங் ந்தான இந்த முறுக்கு சேரியானதான் கொஞ்சம் கலர் வந்துகுப்பா வந்துரும் கலர் இது வந்து வந்து நம்ம அதிர்சவ்வம எல்லாம் செய்யறது வந்து நல்லாவே வக்கும் என்ன நல்லா ஸ்வீட்டு அது என்ன நல்லா சாப்பிடலாம் நம்ம
சரி இந்த ரோஸ் குக்கி எல்லாம் செய்வாங்கள எல்லாம் செய்ய தெரியுங்கள ரோஸ் குக்கி இந்த பூ மாதிரி வட்டம் வட்ட வட்டமா ஏதோ முட்டல்லாம் போட்டு அந்த அச்சு வச்சு எண்ணெயில உள் ட்றாங்லே
ஆஹ்ஹ் அததுெல்லாம் இல்ல அததுனா செய்ய மக்க என் தெரிஞ்ச ஆயிட்டு மாதிரி பிஸு அப்பற சிக்கன் எலாம் ஆயிட்டும் அதாவது பாப்கார்ன் சிக்கன்செய்வே
பரவாயில்ல பாப்கார்ன் இந்த சிக்கன் லாலிபாப் எல்லாம் சரிங்க பசங்களுக்கு ரொம்ப
ஆஹ் அதெல்லாம் செய்வேங்க உங்க பசங்கக்கெல்லாம் அதான் சிக்கன் பா பன்னு லாலிபப் பூ கேபி சிக்கனு பேப்பர் சிக்கனு ஆஹ அதெல்லாம் செய்றோண்ணா
சிக்கனா என்ன சிக்கன் அது
பாப் கர்ம அதுே வருது இல்லலை ஓட் சொல வருது இல்லயா
ஆமா
வெறிய சிக்கன் கொாந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கழுவிட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் மைதா கான்பளோரு உப்பு முட்டை இஞ்சி பூண்டுி பேஸ்ட்ட் இதெல்லாம் போட்டு களைக்கு வச்சுட்டு அப்புற நம்ம அது ஓடிச்சுக்குது அது நெைச்சு அதெல்லாம் தொட்டு தொட்டு அ எண்ண விட்டு
ஓட்ஸ் எப்படி வந்து கொஞ்சம் மிகஸியில அரைச்சு போடுவீங்களா இல்ல சொல்ல
பெரிய பெருசாச்சுன்னா மிக ஒரு ஒரு சுத்து சுத்தி பொடண்ணும்ம் ஒரு ஸோ ட்ரெயின் பண்ணி போட்டுருவோம் கொஞ்சம் சிரு சிரு சச்சம் அப்படியே போடலாம் ஆஹ்
அதனால
ஆஹ் ஓடிச்சு போட்டு சுட்டுவான் பசங்க எல்லாம் சாப்பிடுவான் இன்னும் சிக்கனு சஷ்டி பனா இது நல்லா இருக்குதான் சாப்பிடுவாங்க
அத விட இது நல்லா இருக்கும் ஓட்ஸ் போட்டு இந்த பிரெட்டு் தான் அ தூள் பண்ணி அதுல நினச்சு
ஆஹ் நாங்க ஓடிச்சு வாயந்துருவோம் தாசி ஒன்னும் இது நல்லா இருக்குது பாய் பிரியாணி செய்வோம்
நீங்க எப்படி அந்த மல்லிகை சாமான் எல்லாம் எங்க வாங்குவீங்க நீங்க கப்
எல்லாம் கடையிலயே போய் வாாயினுந்துவோங்கும் ஆஹ் இல் ஆஹ ீ பங்கி மல்லிகி கடையிலும் போய்யினு வந்துருவோங்கான்
ஹோல்சேல் கட இருக்குங்களா அவங்காம் அங்கய ஜாம் போடுறாங்களா இல்லாம் இல்லா
கிடைக்குது இல்ங்களா
ஆமா இப்ப பெரிய ஹோல்சேல் இப்ப ந நம்ம ஊர்லல்லாம் அண்ணா வச்சுக்கடை அந்த மாதிரி மளிகை கடை இருக்கும் நம்ம திருநெல்வேலி சைடு ஆளுங்க அண்ணாச்சிங்களா இருக்கு இருபாங்க அவுங்கல்லாம் ஜி. எஸ்டி எல்லாம் போட மாட்டாங்க அது என்ன ரேட்டா அது மட்டும் போட்டு கொடுத்து குடுத்துடுவாங்க
இங்கயு அது மாதிரிதான் பெரிய பெரிய இதுக்கு போனா அது போடுறாங்க இல்லன்னா இது மாதிரியே பண்ணிக்கிறோங்க நாங்க எல்லாம் கிட்டே பக்கமேக்குது இல்லயா அதெல்லாம் வாங்கிருவோங்க தொலவ போறது கஷ்டண்ணட்டு கூட
தொளவா ஆமா-ஆமா-ஆமா கஷ்டம்தா
உம் இ
வந்து என்ன ரொம்ப ஸ்பெஷல் எ எங்கள் வீட்டில் வந்து சமயல் ஆயிடுச்சு மஷ்ரூம் பிரியாணி ஆனா களி செய்வேன் சாப்டுவேன் களி நல்லா எனக்கு களி ஓரளவுக்கு நல்லா செய்வே
ஹா நாலங்கசம் எல்லா செய்வா நல்லா களிச மட்டனுச கொழம்பு கருவாட்டு கொழம்பு அதெல்லாம் நல்லா செஞ்ச கழி செய்வோ நாங்க ஜாஸ்தி கீர கொழம்பு இது மாரிதா ஹலோ
புரியுதுக் புரியுது கருவாடுனா என்ன எடுப்பீங்க என்ன மாதிரி கருவாடி எடுப்பீங்க
நெத்திலி கருவாடுன்னு வருதுங்ளா நீட்-நீட்டா ஹா அது உட்டா வேற கருவாடிய சாப்டறதில்ல வேற யாரும் எங்க வீட்ல பிடிக்கவே மாட்ட இந்ததெல்லாம் அது ஒரு கருவாடு தா சாப்புணும்சாப்ட்டா நெறைய டாஸ்சியா அவுருக்கு இது வந்து அர்னுரு எழுநூறு ரூபா
நெத்திலி
ஹலோ
கேக்குதுங்ளா நெத்தலி எப்டி ஒரு கிலோ அந்த மாதிரி எடுத்
ஆஹ் ஒரு கிலோ போய் மார்க்கெட்ல ஒரு கிலோ வாங்கிட்டாக்கா மாச கணக்கா வருது ஒரு கிலோ வாங்கிட்டா எப்ப எப்ப வேணுமோ அப்ப செஞ்சுக்கிறது
நாங்க எங்க ஊர்ல சந்த இருக்கு அதனால சந்தையில கொஞ்சம் கொஞ்சம் நூறு இரநூறுன்னு வாங்கிப்பே நானு
ஆஹ் நாங்க போய் ஒரு கிலோ வாங்கட்டோம்ன்னா ஒரு மாசம் வரைக்கும் ஒரு நாளைக்கு கருவாடு கொஞ்சு மாதிரி செஞ்சருவோ அப்படியே இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம்
கொஞ்சம் அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா வாங்கிப்பே
ஹ் வாங்கி ஒலத்திட்டு வெயில ஒலத்திட் தலையெல்லாம் புட்டுட்டு ஒரு கவர்ல போட்டு கட்டி வச்சுட்டா எப்ப வேனாலும் அப்ப அப்ப மார்கெட் போக முடியாது உம் உம் என்னப்பா
ஹலோ
ஊருக்கு எங்கேயும் போல ட்ரிப் எங்கய இந்துச்சே
இந்த தடவை நாங்க எங்கேயுமே போவே இல்ல
உஹம் நாங்க எல்லாம் ஒரு ரவுண்ட் சுத்தின ஒரு ரவுண்ட் போய் வன்ட்டோம் நாங்க ஆஹ் நாங்க போயிருந்தங்க ம இதுக் திருப்பிதி போயிருந்தோங்க
உஹம் அஹ திருப்பதி திருப்பதி ஜனா ஜாஸ்தியா பரவாயில்லிங்களா
ஒ ஜன ரஷ் தான் இந்துச்சு உன் கோட்லிங்க நல்லா இருக்குது கர்நாடகா சைடு அதல்ல கர்நாடக ஸ் சைடமா சூப்பரா இருக்குது கோ லிங்கா கர்நாடகா கோயில் இதல்லாம் ஒரு மாயஸ் சாமுண்டி மைசூர் சாமுண்டி பெட்ட
கோயிலுக்கு நான் ஸ்கூல படிக்கிறப்ப ஸ்கூல் டூர் கூட்
ஆஹ் அதெல்லாம்
நான் போயிருக்கேன் மைசூர் போயிருக்கேன் அப்பறம் அந்த பேலஸ் இருக்கு பாத்தீங்களா மைசூர்
ஆஹ்ஹ் ஆஹ்ஹ மைசூர் பேலேஸ் நல்லா இருக்கா தண்ணி மூச்சிக எல்லாம் வரும் ஆஹ் நல்லா இருக்கு அதெல்லாம் கர்நாடகா சைடு போயிருந்தங்க நாங்கெல்லாம் நல்லா இந்துச்சி
உம்
கேரிஸ் ஆமா ஆமா தமிழ்நாடு தா நாங்கோ அன் இது இது நல்லா ட்ரிப் வந்து எல்லா கர்நாடகா சைடு
சரி இந்த சிவன் இருக்கு பின்னாடி தண்ணி மாரி இருக்கே அது எந்த இடம் பெரிய சிவன் உக்காந்துட்டு இருக்கிற மாரி இருக்கு அப் சுத்தி தண்ணி இருக்கு
தோ முருகேஸ்பள்ளின்னு பெங்களூர்ல தான் இருக்குகா அது
ஆமா ஆமா அந்த இடம் நான் டிவியில பாக்கறப்ப எனக்கு நாங்க போணும் ன்னு
அது ரொம்ப நல்லா இருக்குது முருகேஷ் பள்ளிக்கு இது கர்நாடக எச் ல் ரூட்டு அ சிவம் நல்லா பெரிசு சிவம் பண்ணிவச் ரொம்ப நல்லா இக்கு பேமன்ஸ் ஆஹ் நல்லா இருக்கு
அப்றம் அந்த மேகம் வந்து ஏதோ தொட்டா கிட்ட மேகம் இருக்கிற மாரியே இருக்குன்னு சொல்லுவாங்க
ஆஹ அங்கதா அதா நாங்க போயிருந்தோ அங்கதா ஒரு டைம்மு.
போனீங் நல்லா இருந்துச்சுங்களா. மேகோ அப்படியே கையிலயே தொடர மாரியே இருக்கு கிட்ட இருக்கும்னு நானு சொன். நாங்க என கேள்விப்பட்ட.
ஆஹ.
உம். சேரி கால் முடிஞ்சுது மிக். க்க நன்.
ஆஹ சேரி சேரி ஆஹ நன்றிமா. உம்.